ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க ம் சொல்லுங்க நீங்க தா சொல்லணு என்ன ஒரே ஹாப்பி மூடா இருக்கு ஷாப்பிங் கீப்பிங் போயிட்டு வந்தீங்ளா
ஏங்க ஸ்கூலுக் போயிக்கிதுங்க பசங்க அவ்ளோ அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க எனக்கு
அப்ப அதனால தா கொரல்ல இவ்ளோ கம்பீரமா
ஆமாங்க சந்தோஷோ இல்லங்க நிம்மதி
ஆ செரிங்க செரிங்க அதே நிம்திதாங்க எனக்கு
சந்தோஷம்னா கூட சொல்ல கூடாது அதையு மேல நிம்மதியின்னு ஒரு வார்த்த இருக்கு
ம் ம் ம் சூப்பருங்க சு அப்றோ நீங்க தா சொல்ணுங்க
என்னங்க எனக்கு ஸ்கூலுக்கு எனக்கு ப பசங்க போன ஒன்னே எயா ஸ்கூல் ஞாபகோ வந்துருச்சிங்க நாங்க ஒரு கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சங்க அத்னால ஆமா ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் படிச்சே அப்ப வந்து எப்டின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதாது ஜுவெல்ஸ் எல்லா போடக்க கூடாது அளவ்டே கெடையாது எண்ணன தேச் சிதா இருக்கணு எண்ண இருக்கணு எப்பயு தலை தலையில பறக்கக்கூடாது முடியெல்லா பறக்க கூடாது மடிச்சு கட்டணு அதுக்கப்றோ பொட்டு ஒன்னுதா வெக்கணு கம்பல் தொங்க ஆ ஹா எதுவுமே இருக்க கூடாது இங்க பாருங்க கம்பல்ல வந்து தொங்கக்க கூடாது ஒரே ஒரு ஸ்டட் போடலா அதா அளோடு வளையல் போடக்கூடாது மோந்துரோ போடக்கூடாது நெயில் பாலிஷ் வெக்க கூடாது மெஹந்தி போடக்க கூடாது
அய்யய்யோ அச்சச்சோ
யாரோ ஆமா இருங்க ஒரு நிமிஷோ யாரோ
ஆ அப்டியே பேசினே போங்க பேசினே போங்க இன்னாங்க இவ்ளோ ஸ்ட்டாங்க எங்க நாங்கல்லா கூடோ தாங்க படிச்சோ நாங்க ஒன் டூ ஃபைவ் வந்து ரயில்வே ஸ்கூல்ல படிச் டிச்சோ கோ எஜுகேஷன் தா படிச்சோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோங்க பி டி பீரியட்னா ஜாலியா இருக்குங்க
நீங்க வருச்ச ம்
ஒரு அஞ்சு நிமிஷ பேசிட்டு போயிடுங்க அது கால் மட்டு முடிச்சுட்டு அது போயிடுங்க
சரிங்க இருங்க வரே
ம்